வணக்கங்கம்மா எப்பிடி இருக்கீங்க
த நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கறேங்கமா
உம் நீங்க சின்ன வயசு ல ஏதாவது
அ
ஓடி விளையாடினது அடிவாங்கனது அது ஞாபகம் இருக்குதாம்மா
அடியெல்லாம் நிறைய வாங்கிருக்கிறாங்கமா
ப்பாங்களா
ரெண்டு பேர்மே அடி பாங்கமா
ரெண்டு பேருமே அடி
ஆமா ரெண்டு பேர்கிட்டயுமே வாங்குவே நான் கொஞ்சம் புடிவாதம் புடிப்பே அதனால வந்து ரெண்டு பேருகிட்டயே அடி வாங்குவே
அடி வாங்குவாங்க ம் ம்
அடி வாங்குனா அனுபவம்ல அ சொல்லுங்கமா
டூர் ஏதாவது போன அனுபவம் ஏதாவது இருக்
ஆமாங்கம்மா பாண்டி சேரிக்கி நாங்க ஸ்கூல்ல வேல செஞ்சிருந்தோங்கமா வேல செஞ்சிருக்க இருக்கும் போது டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து பாண்டிச்சேரிக்கு போனோங்கமா ஆ பாண்டிச்சேரிக்கு ஏ போயிட்டு அங்கெல்லாம் சுத்தி பாத்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க தான் வந்து இந்த இந்த கடையில இது இதெல்லாம் நான் நல்லா இருக்கும் அப்பிடின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா எங்குளுக்கு னக்கு சாப்பறதுக்கான கரெக்டான எடமே கெடைக்கலங்கமா
ம்
கரெக்டான எடமே கடைக்காது பெரிய பெரிய ஹோட்டல்லல போயிட்டு சாப்புட்டு ஆ நறைய செலவாயுடுச்சு செரி நம்ம பட்ஜெட் புள்ளா நம்ம போலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி போச்சு ஆ அங்க போயிட்டு ட்டு எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனா ஒரு டைம் சாப்பறதுக்கு ஒருத்தவங்களுக்கு அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய்க்கு மேல அதுவும் வந்து வயிறு ரொப்பி சாப்பிட்ட மாதிரி எல்லாம் ஒரு ஃபீல் இல்ல
இல்ல ம்
ஆ அந்த மாதிரி ஆயிடுச்சு
ஆனா ம் மூன் டைம்ஸ் மூன் டைம்ஸ் சாப்ட வேண்டிய சால்ல ஒரே நேரத்
ஆ ஒரே நேரத்துல ஆயிடுச்சு அஹ் அது நம்பளுக்கு மனசுக்கும் கஷ்டமா இருக்குது இல்லைங்களா சாப்ட்ட மாரியு இல்ல உம் என்னடா டின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் ஃப்ரெண்டு் ஒருத்தங்க மா அவங்களுக்கு அடிக் க்கடி அங்க போயிருன அனுபவோ இருக்குது ஆ பாண்டிச்சேரிக்கு அவங்க நா கூட் கூட்டு போற வா அப்டின் சொல்ட்டுன் கூட்டு போனாங்க
ம்
நைட் டைம்லலா போயிட்டு வாங்கி குடுத்தாங்க ரொம்ப சீப்பா இருந்துச்சு நம்புளுக்கு சாப்புட முடியாத அளவுக்கு அளவு வந்த ம் நல்லா நெறைய
தாங்க
நல்ல சாப்பாடு கம்மியான வெலையில கெடச்சிச்சு
எங்க கையேந்தி பவன்லையா
ரோடு சைட் கட கையேந்தி பவன் கிடையாதுங்மா அ உக்காந்து சாப் ப்பற மாரி எடோ தா சின்ன சின்ன கடைங்க அ சின்ன சின்ன கடைங்க கையேந்தி பவன்லா இல்ல அப் அப்படி நின்னும் நம்மளால சீப்பா போய் சாப்ட முடியாதே
ஆமா
அதுக்கு நம்புளுக்கு கௌரவோ கொறச்சலாயிடு
சரி ரொம்ப கஷ்ட காலத்துல எப்டின்னாலு போய் சாப் ட்டு தான ஆகனும் வேற வழி இல்லயே சாப்பாடே இல்லாம போய் சேந் இத என்ன பண்ற
கண்டிப்பா கண்டிப்பா கஷ்டகாலமா இருந்தா அப்டி போயிட்லாங்க்மா அ இது கொஞ்சோ அவங்க கூட இருக்குறவங்கல்லா அப்டே மொகத்த சுலிக்கிறாங்க ஒரு சிலர் லாம் ரொம்ப வசதியானவங்க மாதிரி அவங்க காமிச்சுகறாங்க நம்பளுக் ஆ மொகத்திஸ் சுழிக்றது இது பண்றது நாங்க இங்கெல்லா சாப்ட மாட்டோ அப்டின்னாங்க வரவங்க விருப்போ இருக்குறவங்க வாங்க ஆ விருப்ப இல்லாதுக் நீ எங்யோ போய் சாப்டுங்க அப்டின் சொல்லிட்டு ம் ஆ அந்த எடத்துல அந்த சாப்பாடு கெடைக்கறது வந்து ரொம்ப கஷ்டோ இல்லிங்ளா அந்த வெலைக்கி டூரிஸ்ட்டு பார்ட்டு ஆ அந்த நேரத் துல அது கெடைக்கறது ரொம்ப கஷ்டொ அந்த எடத்து கூட்டு போனாங்க அப்றோ சண்டே மார்க்கெட் அப்டின் ஒரு எடொம்மா அங்க வந்து எல்லாமே நாய பா பாண்டிச்சேரில ஆ நாய் குட்டிலெந்து எல்லாமே கெடைக்குதுங்மா ரொம்ப சீப்பா கெடைக்குது
ம்
நாய்குட்டி பேகுங்க பொம்மைங்க ஆ இல்லாதது தே இல்ல ஆனா என்னா ஒன்னுனா நமக்கு வந்து நடக்றத்துக்கான தெம்பு வேணு
அதெல்லா சுத்தி பாக்கர்துக்கு
சுத்தி பாக்கர்த்துக்கு தெம்பு வேணு ட்ரெஸ்ஸுங்க செப் பல்குங்க பேகு ங்க ஹேண்ட் பேங்குங்க ரொம்ப சீப்பான ரேட் ட் ல
பணமா கொஞ்சோ அதிகமாக இருக்கணு கைல
ஆமாங்மா நம்ம வாங்ணுனா அதுக்கு தகுந்த மாரியு கொஞ்சோ எடுத்துட் போணு இல்லைங்ளா
ஆமா ஆனா ஆசப்பட்டது வாங்கணுனா பணோ கைல இருந்ததா வாங்க முடியு
எங்கியுங்மேம்மா நம்ப வாழ்றதுக்கே நம்ப ஆசப்பட்ட மாரி வாழ்ணுனா நம்புளுக்கு காசுதானங்மா வேணு
அதுவு வேணு முக்கியமா
கியமா
ஆமா எதுமே நல்லதா பாத்து து அனுபவிக்கணு பானு சுத்துணு பாக்குணுனா கூட காசு தா தேவ
காசுதா தேவ ஆ அந்த மாதிரி போயிட்டு அந்த எடத்துல கொஞ்சோ கொஞ் ஆ ரொம்பலா பர்ச்சேஸ் பண்லங்மா ஆ ஒரு ஆய பிரபா அப்டி
ம் அதுவே அது ஜாஸ்திதா அப்போ ம்
அ இப்ப ஒரு ரெண்டு வர்ஷத்துக்கு முன்னாடிங்மா இது து அப்றம் வந்து மா அ ஃப்ரெஞ்சு காலணின் ஒரு எடத்துக்கு கூட்டிட் போனாங்கம்மா
ம்
சினிமாலலா நறைய பாட்டு வரு பாருங்க அந்த எடத்துலதா எடுத்துருப்பாங்க அது
ஆ ஹா
அந்த விஷால் படத்துல வர்ரது அந்த மாரி சினிமா ஸ்பாட்டுலா நறைய பாத்து ஃபோட்டோஸ் எல்லா எடுத் த்தோ ஆ அந்த அனுபவோ கொஞ்சோ நல்ல ப இதுவாக இருந்துது அப்ரோ ராக் பீச் சின்னு சொல்லிட்டு ஒரு எடத்துக்கு அதுலயு நறைய படொ இந்த மன்னன் படத்துல இது அ தளபதி படத்துலங் மா ரஜினியு அந்த வில்லன் ஒருத்தனு நின்னு பேசுவாங்க தெரியுங்ளா அந்த எடத்துல ஆ மம்முட்டியு வா மா இன்னொருத் த்த மொட்டை அடிச்சிட்டு ஒருத்தே வில்ல இருப்பானே
ஆ ஆ
அ நின்னு பேசிப் ட்ருப்பாங்க பாருங்க ஒரு எடோ அந்த எடத்த எல்லா பாத் தோ நறைய சினிமா ஷூட் ட்டிங் எடுக்குற எடத்தை யெல்லா நறைய பாத்தோ ங்மா நல்லா பாத்தோ நல்லா பாத்தோ அ ரொம்போ ரொம்ப நல்லாருந்துச்ங்மா மறுப அப்டி போக மாட்டமா அப்டின்ற ஒரு ஏக்கத்த ஏற்படுத்துது
ஆமா அந்த அந்த அளவுக்கு நல்லாருக்குதா
சூப்பராருக்குது நீங்களு டைம் கெடைக்கும் போது அ பசங்கள ப ல்லா கூட்டி கிட்டு போய்ட் டுவாங்க பாண்டிச்சேரில ஆமாங்மா நல்லாருக்கு சூப்பராருக்குதுங்மா
ம் ஹூம்
மணக்குல பிள்ளையார் கோவில்னு அந்த பிரெஞ்ச் காலனில ஒன்னு இருக்குதுங்மா அங்க வந்து நம்ப் போய் வேண்டிக்கிட்டோனா அ அ அங்க வேண்டிக்கிட்டது நடக்குதுங்களாமா
அ ஹா அ ஒருவாட்டி போனு நானு
கண்டிப்பா கண்டிப்பா போயிட் பங்க போயிட்டு வந்து உங்க அனுபு ம் போயிட்டு வாங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சாயந்ர டைம்ல அந்த பீச்சுக்குல்லா போறதுக்குங்மா நைட்ல போங்க
நைட் அ ஆ ஒரு அஞ்சு ஆ அஞ்சு மணிக்கு
மேல போனா ஆ சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்ம்மா பசங்லல்லா கூப்
அதுக்குனு தண்ணி எடமாது அது பீச் பக்கமா இருக்குமா
ஆமாமா இப்டியங்ம்மா கடல் இப்போ நம்ப வாசல் வீடுக் இருக்குல்லி ங்ளா அதே மாரிதா இருக்கு மேல இப்ப உக்காந்துகுட்டனா அல நம்ப கால்ல அடிச்சிட்டு போகுது
பாண்டிச்சேரி கடல் ஓரமா அந்த
கடலேங்மா கடலே கடலே தா பாண்டிச்சேரியே கடல் தா அ ஆமா பீச் ஆமா எல்லாமே அங்யேதா ஷூட்டிங் பார் ப பார்ட்டு இருக்கு ம் சுத்தி பாக்குற எடோ இருக்கு நம்மளுக்கு தேவயான பொருளுங்க விக்கிற பாண்டிச்சேரியே எவ்ளோ பெரிய ஊர் தெரியுங்ளாமா நம்ப ரெண்டு தெருவ் இருக் கு இல்லிங்ளா ரெண்டு மூணு தெரு அவ்ளோ பெரிய ஊர் தாங்கமா அது பெருசால்லா சுற்றுற அளவுக்குலா பெரிய எடோ இல்ல ஒரு கொஞ்ச ஏரியா தா நம்ம ஊர்ல ஒரு கால்வாசி இருக்குன்னு வச்சுக்கோங்ளே
ம்
பாண்டிச்சேரிய அவ்ளோதா
என்ன நீங்க இப்டி சொல்கிறீங்ளே
ஆமங்மா அது சின்ன ஊரு இல்ல இல்லங்மா
அ
நீங்க போனீங்கன்னா தெரியு நீங்க சுத்தி சுத்தி போனீங்கனால பீச் கிட்ட தா போக முடியு
அப்பிடியா அப்ப கடல் கடல் தான் இப்ப இருக்கறதாங்க பாண்டிச்சூர் வந்து சின்ன ஊருன்னு
ஆமா சின்ன ஊருங்கமா அது யூனியன் பிரதேச தானங்கமா ஆ து யூனியன்
அப்ப அப்பது பீச்சுக்கு போன அ இது ஒரு இன்னு ஞாபகமா இருக்கு
கண்டிப்பா என்ன மறுபடியு போக மாட்டோமா அப்படின்னுல்லா தோணுதுங்கம்மா அதுலயு பிரரெண்ட்ஸுங்க கூட போறது டான்ஸ் ஆடிக்கிட்டு பஸ்ல ஆ
கூடணுங்களால அந்த மாதிரி
போலாங்கமா பசங்களுக்கு பாப்பாக்கு லீவு கிடைச்சா பெரியவளுக்கு லீவு கிடைக்கறதல சின்னவளுக்கு லீவு கிடைச்சா ஆ பெரியவள் இப்போ பெரியவளுக்கு செமஸ்டர் முடிஞ்சிருச்சுங்கமா ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸா முடிச்சுட்டா காலேஜு இ வீட்டுல இருக்கிறா பாப்பாக்கு இப்ப ஸ்கூலு
உம் உம் நா
உம்
நானு ஒருவாட்டி நானு ஒருவாட்டி
ஆ
ஒரு நாசிகின்ற ஒரு ஏரியாவுக்கு போயிருந்த நாசிக்கு வந்து நாசிக் தெரியுமா பண்ணம்ல
ஆ ஆமாங்க்மா ஆமாஆமா ஆமாமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆ
போயிருந்தோ
ஆ ஆ ஆ
அந்த சாப்பாடோட அரும அப்போதா எனக்கு தெரிய ஆரம்பிச்சு சரி அது வரைக்கு
இல்லைங்களா வெளிய போகும்போது தா சாப்பாட்டோடா அரும்
அதுவரைக் கி எனக்கு அந்த சாப்பாடு அறும என்னனே தெரியாது வீட்லேயே இருந்துட்டு அங்க இங்க குட்டையையில ஊர்ன மட்ட மாதிரி சாப்பிட்டு போறது இங்க சின்ன சின்ன ஊருக்கு தா போயிட்டு வருவோ
ஆ ஆ ஆ
ரொம்பத்தளவா போனதுல ஒரு டைம் எங்க வீட்டுக்காரரு என்ன அங்க கூட்டிட் பண்ணாரு
ம் ம்
புள்ளைங்கைள்ளாம் எங்க அம்மா வீட்ல வுட்டுட்டு நானும் அவுரும் ஒரு கடன் விஷயமா பணம் தர வேண்டியது இரு
அ ஆ ஓ ஓ ஓ
வாழ்த்துனு நீ சொன்னதுனால தான் எனக்கு அந்த ஞாபகம் வருது சாப்பாடறோத அருமை என்ன
ஹ ஐயோ நிஜமாவே மா சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியம்
எல்லாம் என்ன பண்றாங்க பக்கத்துலக்கத்துல இருக்கறவங்க எல்லாம் வாழப்பழமும் பண்ணு பிரெட் இல்லையா
ஆமா ஆமா மா
ஷாப்பிங் வறாங்க எல்லாரும் பக்கத்துல
ஆ
அது என்ன ஏன் அர்த்தம்னா நான் அங்கிருந்து போயி அந்த நாசிக்ல எறங் ஏய் எங்க வீட்டுக்கார் தோச கேட்டா தோச கேட்டா நூத்தி மூன்று ரூபாவா அது. நூத்தி முப்பது ரூபாவா ஒரே ஒரு தோச
ஆ
எவ்ளோ ஒரு
ஒரு தோச நூத்தி முப்பது ரூபா ஆ ஆ சூப்பர் ஆ ஆ ஆ
அச்சோடிக்
அதுதா அதுதா அதுதா அது அங்கதான் பணத்தோட அ அரும
இவுனுக்கு அங்க போனது மே அந்த ஒரு தோச சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தாங்க அவுங்க கிட்ட போய் ஒரு டைம் அவுங்க சாப்பாடு செஞ்சு போட்டாங்க சாப்டோம்
ஆ ஆ
வார வழி வர வழியில வந்து மூணு டைம் இல்லையா
மா
ஐயோ எங்க வீட்டுக்காரு இருக்கறாரு ரொம்ப அவர் என்ன பாத்துன்னே தின்றாரு நல்லா தோச சீக்கிரம் பண்த்துக்கு நறைய தின்றார் நல்லா அவுரே திண்ட்டாரு
ஆ
அங்க விக்கிற வெலவாசி பாத்துட்டு நான் சாப்டாமலே வந்த்தேன்
ஆ எப்படா ஊரு வந்து சேருவோன்னு இருந்துச்
ஆ வலி இல்லங்கே இதயும் கடையாது எதும் பண்ணு பழம் அந்த மாதிரிதான் அதுவும் சாப்பாடு புல்லா வாங்கி கொடுக்கல எங்க வீட்டுக்காரரு
ஆ
அப்பிடியே சும்மா டீ அது இதோ சமோசா ரெண்டு வாங்கி குடுத்து ஒரு நாலு ஃபுல்லா சாப்பாடு இல்லாம வச்சா எப்பிடி இருக்கும்
ஐயோ மயக்க வர்ற மாரி ஆயிடும்
சாப்பாடு ஏதாவது கேட்டா என்ன கேட்டா ரெண்டு சமோச ட்ரெயின்ல விக்கிறாங்க இல்லையா
ஆமா ஆமா ஆமா
ஒரு அதே ஒரு அம்பது அறுவது ஆயிடுது எதுமே இல்ல அது மாரி சாப்டுட்டு ரொட்டி சாப்டுட்டு அதுவு பச்ச தண்ணி மாதிரி சாயா சாயன் விக் இருக்கிறாங்களா அத குடிச்சிட்டு அப்பறமா வந் வீடு சேர்ந்து அன்னக்கு நைட் என்ன பண்ணாங்க எங்க அம்மாவு எங்க தங்கச்சியு சோறாக்கி கொஜு கரச் வச்சிருந்தாங்க புளிய கரைச்சி பச்ச மிளகாய போட்டு
ங்க சரிங்கமா ரொம்ப நன்றி
ரொம்ப நன்றிமா அடுத்தச்சி நாளைக்கு பேசுங்க எப்ப ஃபிரீயா இருப்பீங்க